கேக்குதா பத்து நிம்சத்துல அது கட்டாய்டு அதனால கட்டாய்ட்ச்சு
ஓகே ஓகே ஓகே இன்ன சொன்னீங்க
அது வந்து எப்டினா எங்கூர்து பக்கொன்னா டிமாண்டு கேப்பாங்க நக இவ்ளோ போட்னோ
ஓகே இல்ல நா என்ன சொல்றனா இப்போ நீங்க போய் பாத்துட்டீங்க பேசிட்டீங்க உங்களுக்கு புடிச்சிருக்குன் சொல்ட்டாங்க அந்த டிமாண் வைக்கக்குள்ள எங்களுக் இந்த டிமாண்டுக்கு வந்து எங்களுக்கு எங்களாலா முடியாது அப்டின் சொன்னனா நீங்க நீங்க இப்போ கேக்குறீங்க கண்டிப் பா அந்த டிமாண்டுக்கு அ ஓகே சொல்லிதா ஆக்ணு அவ முடியாதுன் சொல்ட்டாங்க அப்ப அந்த கல்யாண நட
அ அ நடக்காது
ம் ம் மாப்புள்ள வூட்டுகாங்கன்கன்னா டிமாண்ட் வெப்பாங்க பொண்ணு வீட்டுக்காரன்ல்லா டிமாண் பண்ண முடியாது
புள்ள வீட்டுக்காறங்க என்ன கேக்குறாங்ளோ அத
ஆமா செஞ்சுதா அவனு செய்ய முல்லனா அந்த சம்மந்த ரிஜெக்ட் ஆய்டோ
ம்
அந்த மேரேஜ் அப்பிடிதா எனக்கு என்னன்னா எனக்கு வந்து அ த்த இல்ல அத்த எறந்துட்டாங்க
ஓகே
அ அம்மா மட்டுந்தா
ஓ
அதனால அதுவு கேக்க ரெடி பண்லா நம்பளால செய்ய முடியாது இல்ல கஷ் டோந்தான அதனால வந் து அந்த மாரி இருந்துச்சி இது எதோ அது எதார்த்தமோ அந்த சொல்வாங்கல்ல அதிசிய உண்டு அந்த மாரி பத் தே நாள்ல முடிஞ்சீச்சி பத்து அந்த பத்து நாள்ல நிச்சியோ முஞ்சிச்சி கல்யாணோ ஆறு மாசோ டைம் இருந்துச் நிச்சியோ நிச்சியோ சும்மா சிம்பில்லா பொட வ எட்த்துட் வருவாங்க ஸ்வீட்டு வாய்ன்ட்டு வருவாங்க அதுக்கப்புறோ பூ வாங்கின் பூ வெச்சி அவுங்க குடுத்த பொடவை கட்டிட்டு வர்ணு கட்டிட்டு வந்து சீனி போடுவாங்க வாயில
பேஸ் காட்ட மாட்டீங்கதான அப்போ
அப்பியு காட்டுவோ அப்போ வீட்டு ஆள் மட்டுந்தா வருவாங்க நெறைய பேரு வரமாட்டாங்க உங்க அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ஸு அ ஃப்ரெண்ஸ் எங்க பக் அப்பலா ஃப்ரெண்டே வர மாட்டாங்க ஜென்ஸ் வருவாங்க அந்த அந்தெடத் துல பரதா போட்டு தனியா உக்கார வெச்
ஓ தனியா உக்கார வெச்சிருவாங் ஓகே ஓகே இவுங்க அப் லேடிஸ் மட்டு வந்து உங்குளுக்கு சுகர் மட் டு போட்டு போவாங்க அது மாதிரி
டுந்தா மாப்ளைக்கு அனுப்பி விடாங்க
அ அ அ அ நீங்க எப்போ மாப்ள்ள போட்டோ பாத் நீ அப்போ
நா எப்போ பா்த்தே நிச்சயம் பண்ணி அடுத்த நாள் தா பாத்தே நெ மாப்பிள போட்டவே இவங்கதா மாப்பிள எனக்கு அப்ப தா தெரியு அது வரைக்கு எனக்கு தெரியாது ஆ அது அது நேரல பார்த்த உங்க கேரக்டர் என்னனு தெரியா அது ரொம்ப யோசன அந்த மாரி நிறைய விஷய இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு
உம் அதுக்கப்புற சாப்பண்ணு முடிஞ் யோ
கல்யாண ஆகியு நிறைய ஓடு
ஆ அப்போ நீங்க போட்டோஷூட் இப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லா எ
அதெல்லா எடுக்க மாட்டோ கல்யாணத்துக்கு அப்புறம் மேரேஜ் அது மட்டு எடுத்தாங்க கல்யாண வீடியோஸ்
ம்
அவங்க பக்கம் எடுத்தாங்க எங்க பக்கம் நாங்க வேணான்னுட்டோ
சரி இப்போ நீங்க வந்து போஸ்ட் வெட்டிங் ஷூட் எடுக்கலாமே கல்யாண ஆனதுக்கு அப்புறம்ங்கங்க எங்க எங்க எடு மாட்டீங்க நம்ம ஒரு லைஃப்ங்க புடிச்ச மாதிரி வாழ்லா
அது ஏ கேக்குறீங்க மாப்பிளைைக்கு போட்டோ எடுக்கறதே பிடிக்காது எனக்கு பிடிக்கு உங்க போட் டோக்கே வரமாட்டாங்க நாங்க போட்டோ எடுத்து எத்தன மாச ஆயிடுச்சு மூணு நாலு மாசம் ஆயிடுச்சு போட்டோ எடுத்தே
போடோ எடு கல்யாண ஆகி ஆறு மாசம் தா இப்பதா ஆணிச்சுன்னு சொல்றீங்க
அ அவங்க ஊட்டு கே வர மாட்டாங்க அது திங்க் ரம்ஜான் கூட நாங்க போட்டோவே எடுக்கல
நா எல்லா சண்ட போட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட் வச்சே ஆ ணு அப்டின்னு சொல்லிட்டு நா மெனக்கெட்டு நாகப்பட்டினத்துலிருந்து சென்னை வந்த
ஆ உம் வேலைக்கே ஆகாது அவங்க இத் சண்டப்போட்டாங்க ஒரு முடிவுனா அதுதா எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா ஆச அவங்க கூட சேந்தெலா பயந்து கூட ஃபோட்டோ எடுக்க வரமாட்ட உம் ஒத்துக்கணுமில்ல எ போஸ்ட் வெட்டிங் சூ எ போஸ்ட் வெட்டிங் சூட்ல்லா இல்ல அது என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு பிடிக்காதது நா செய்ய மாட்டே எனக்கு பிடிக்காதது நீ செய்யாதன்றவாங்க
ஆ சூப்பர் டிமாண்டு் நல்லா இருக்கே இந்த டிமாண்டு நல்லா இருக்கு
நீங்க சொல்லீட்டீங்க நல்லா இருக்குன்னு எனக்கு அவங்க கூட அவ வெட்டிங் ஷூட் எல்லா வேணா பர்சனல்லா எங்களுக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஏன்னா கேர்ள்ஸ் வந்து மெமரிஸ் வந்து ஆச ப்படுவோ அதிகமா ஆ ஜென்ஸ் ஆசப்பட மாட்டாங்க
ம்
பரவால கூட பக்கத்துல வந்து நி
பட் நமக்கு புடிச்சிருக்கு அப்டின்றதுக்காக கூட நிக்கலா அதெல்லா எங்க வீட்டுக்காரங்களா புடிக்கதுதா ஃபோட்டோ எடுக்க மாட்டாரு ஸ்டேட்டஸ் எல்லா போட மாட்டாங்க லைக் பண்ண மாட்டாங்க என்னையு ஸ்டேட்டஸ் எல்லா போட சொல்ல மாட்டாங்க பட் என் சுத்தி நா எ ரூம் இருக்கு அப்டின்னா அதல சுத் தியா எங்க ரெண்டு பேர் ஃபோட்டோ தா இருக்கணு
அ எங்க மார்க்கத்துல என்னன்னா எங்க மார்க்கதுல என்னன்னா ஃபோட்டோ வெக்க கூடாது எங்க மாட்டுக்கத்துல என்னன்னா உம் ம் வீட்டுல ஃபோட்டோவே மாட்டக் கூடாது உருவம் வெக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா யார் போட்டோவு வெக்க கூடாது வீட்டுல அந்த மாரி மார்க்கத்துல ஆமா ஃபோட்டோவே வெய்க்க மாட்டாங்க
ம் தெரியலலே இது வரைக்கு நா முஸ்லீம் வீட்டுக்கு போனது
ஆ அதா ஒங்ளுக்கு தெரியல எங்க வீட்டு பக்கத்துல நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கூட இருக்காது வீட்ல ஃபோட்டோ எடுப்போ ஆல்பமா பீரோல வெச்சிருப்போ
ஆல்பம் மட்டு ஆல்பம் மட்டு போட்டு வச்சுப்பீங்க
ஃபோட்டு வெச்சுபோ எல்லா ஃப்யூச்சர்ல மெமரியா இருக்கும்ல அது
எடுத்தெடுத்து பாத்துட்டு அங்கயே வச்சிருவீங்ள போங்க
அந்த மாரி பேர் வச்சது அந்த மாரி எழுதி வச்சிர்ப்போ இந்த மாரி கப்பில் நேம்லா வச்சி அந்த மாரிலா எழுதி வச்சிர்ப்போ ஆனா அ போட் டோங்கற ஒரு விஷயம் மாட்டவே மாட்டாங்க வீட்ல
சரி சரி
அந்த மாரி பர்சனலா கூட நாங்க ஃபோட்டோவே எடுக்க மாட்டோ அவங்க கூட எனக்கு ஏனா இந்த கைய புடிச்சி அந்த மாரிலா ஃபோட்டோ எடுக்கணுனு ரொம்ப ஆச கையே புடிக்க மாட்டாங்க வெளிய போனா
என்னங்க இப்டி இருக்காங்க என்ன ஏஜிங்க ஆகுது அவுரு க்கு ஏ ன் டுவென்டி செவன் தானே அப்றோ ஏங்க
அந்த மாரி ஒரு ஆள்
புதுசா இருக்காரே வித்தியாசமா இருக்காரு என்னா வேல பாக்குறாரு
இது இது அ வே வெப்சைட் டெவ்லப்பரா இருக்காங்க
இப்ப ஐ டி ல ஒர்க் பண்றாரு கைய புடிக்க நம்ப முடில என்னால அங்கயாது பேசுவாரா ஃப்ரெண்ட்ஸ் குட
பிரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலிகிட்டலா நல்லா பேசுவாங்க பொண்டாட்டிட்ட மட்டு கம்மி தா
அய்யயோ
சொல்லுவாங்கல சொல்லுவாங்கல வீட்ல ஒன்னு பேச மாட்டாங்க வெளிய போனா வேற மாரி இருப்பாங்கள அந்த அந்த மாரி
கொஞ்ச கொஞ்சமா அவர பேசி மாத்
அஹ் அதுதா கொண்டு வரனு அதுதா கஷ்டோ
கஷ்டோலா இல்ல பேஸ்னீங்னா மாறாது
நோம்புல ரொம்ப பிஸியா போது எனக்கு நா ஒங்ளுக்கு கால்ல எந்துர்ச்சு வேல பாக் னு கால்ல மூன்றைக்கு எந்திரிச்சி சம் அ அது செஞ்சி சாப்புனு வேற மூன்றைக்கே எந்திரிக்கனு அலாரோ வச்சி எந்திரிக்கனு
அப்டினா ஏ ஹஸ்பண்டு பட் ஆர்ற மணிக்குதா எந்திரிப்பனே நானு
ஆ அவங்களுக்கு பத்து மணிக்கே ஆபிஸு
ஆனா நீங்க மூன்றைக்குலா எந்திரிக்கிறேன்னு சொல்றீங்ளே
மூன்றைக்கு எந்திரிச்சிட்டு எனக்கு செஞ்சி சமச்சி சாப்டுட்டு திரும்பப்படுத்து தூங்கிடுவே நானு தொல்துட்டு பிரேயர் பண்ணிட்டு தூங்கிடுவே திரும்பி வந்து ஏழு மணிக்கு எந்திரிப்பே திரும்ப தூங்கிட்டு ஒரு மண் நேரோ தூங்குவே ஒரு மண் நேரோ ஒன்ற மண் நேரோ
எத்தன மணிக்கு தூங்குவீங்க அப்போ
நைட்டு பன்னெண்டு மணிக்கு தா தூங்குவோ
பன்னெண்டு மணி படுத்து மூன்றைக்கு எந்துருச்சி திரும்ப தூங்கிட்டு ஏஞ்சி சமச்சிட்டு ஐயோ சத்
அந்த நோம்பு அப்டி இருக்கு நோம் பு இல்லன்னா கொஞ்சோ தூங்கிர்லா நோம்பா இருக்
நோம்பா இருக்குல அப்ப அந்த டைம் தொழுகனு
ஹ தொழுகுனு எந்திரிக்குனு சாப்பிடணும் அந்த டயத்துக்குள்ள அந்த பாங்க் சொல்லுவாங்க எங்களுக்கு அது மாதிரி மணி அடிக்கிற மாதிரி பாங்குணும்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும்
தெரியும் இந்த நாகூர் நாகூர் கிட்டதான் எங்க வீடு சோ அதனால தெரியும் நாகூர் எல்லாம் போயிருக்கீங்களா வந்திருக்கீங்களா
வீட்லயெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்க வீட்டுல எங்கேயும் ஆச்சு ஆஹ் எங்க வீட்டுல ரொம்ப ஸ்டரிக்ட் எங்க வீட்ல எங்கயும் அழச்சிட்டு போக மாட்டாங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டு வெளிய ஆமா வெளியே வெச்சுக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணி மாப்பிள்ள அதுக்கு மேல இன்னும் இந்த வீட்லயே உக்காந்துருக்க வேண்டியதான்
என்ன இப்படி இருக்கீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்போ
டுவெல்த் தான் படிச்சிருக்கேன் டுவெல்த் படிச்சிட்டு இஸ்லாமிக் டிகிரி படிச்சிருக்கேன் ஆலிமா முடிச்சிருக்கேன்
ஆலிமா முடிச்சிருக்கீங்களா ஓகே அதுக்கு ஆனா டீச் பன்லாம் தான அதக் கத்து
டீச் பண்ணலாம் இந்த ஊர்ல வந்து என்னன்னா இந்த ஊர்ல அட்மாஸ்பியர் கொஞ்சம் தெரியாது புது இடம் புது ஊர்ல அவுங்களுக்கும்நல்லா தெரியாது எந்த இடமா இருந்தாலும் போய் விட்டு வந்துருவாங்க நம்பி போக முடியாது நம்ம ஹ அவங்கள விட்டு வந்துருவாங்க அவங்க தைரியமா விட்டுருவாங்க நம்மதான் பயப்படணும்
எப்படியாவது கொஞ்சம் பழகுனீங்கன்னா
ஆஹ் அதனால
கேட்டு பாருங்க ஆன்லைன்ல என்ன கிளாஸ் இருக்கிற மாதிரி கேட்டு பாத்தீங்கன்னா ஒன் ஹவர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு
கரெக்ட் தான் அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப சைலன்ட் ஆஹ் அந்த மாதிரி அப்படியே ஃப்ரண்ட்ஸிட்ட பேசிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகும் அக்காட்ட பேசுவேன் அம்மாட்ட பேசுவேன் ஃப்ரெண்டுட்ட பேசுவேன் அப்டியே என் பொழுது போகும்
அப்டியே போவுதா பொழுது
நோம்பு இருந்தா கொஞ்ச வேல இருக்காது வீட்டுல நோன்ம்புல இருந்தா கொஞ்ச வேலையும் செய்ய முடியாது கடுப்பா இருக்கும் தனியா இருந்து இது இது செய்ணு அது செய்ணு
ஓகே ஓகே
அதுக்கப்பறோம் அதுக்கப்பறோ வீடு அவங்க போனதுக்கு அப்புறம் இருக்கிற சாமான்லெலா கடக்கு அவங்க எப்டி ஏன்னா ஹெல்தி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க பரோட்டின் ஃபுட் தான் சாப்டுவாங்க மார்னிங்
ம் ஓகே என்ன ஃபுட்
கால்ல கருப்பு கொண்டைக்கடலை முட்டை கேரட் இது காலையில இதுக்கு வேற உக்காந்து இதெல்லாம் செய்யணு நான் உக்காந்து
இட்லி பூரி இதெல்லா தெரியாது
அதெல்லாம் செய்ய கூடாது காலையில காலையில புரோட்டீன் ஃபுட் தான் இது நெல்லிக்கா ஜூஸ்
ஆ நெல்லிக்கா ஜூஸ் ஓகே நல்லது
நெல்லிக்கா ஜூஸ் கருப்பு கொண்ட கடல டெய்லி அவிக்கணு டெய்லி கேரட் அவிக்கணு டெய்லி முஜ்
கேரட் அவுச்சு எப்டி குடுப்பீங்க
அத கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி இட்லி சட்டில அவிக்கணு
வெறும் அவுச்சு மட்டும் வெப்பீங்களா உப்பு போட்டு
அதான் தண்ணி உப்பு போட்டு அவுச்சிருவேன் தண்ணி வெச்சு அடியில உப்பு போட்டு அத அவுச்சிட்டு கல்லைய வந்து உப்பு போட்டு அவுச்பே விசில் குக்கர்ல அதான் மார்னிங் சாப்பாடு
வேற எதுவுமே கிடையாது
ஆ ஹா வேற எதுவுமே கிடையாது மார்னிங் இதான் டெய்லி
ஓ நல்லதுதான் இவரு செஞ்சு கேப்பாரு ஆனா ஜூஸ் கேப்பாரு நெல்லிக்க ஜூஸு
செய்யறது சொல்றது ஈஸி கால்லே இது எந்திரிச்சு இதெல்லா செஞ்சுட்டு திருப்பி இத்தனைக்கு எனக்கும் மத்யான ரைஸ் செய்யணு சோறாக்கி ஆனங்காச்சி தொட்டுக்க செஞ்சு
இவுங்க இவுங்க என்ன சாப்டுவாங்க
ஆ மதியானோ எல்லாமே சாப்டுவாங்க எல்லா கொழம்பு சாப்டுவாங்க மத்யானோ அதையு செஞ்சு குடுத்துடணு காலலியே
காலலயே செஞ்சு குடுக்கணு அப்டி எங்களுக்கு ஆபீஸ்லயே ஸாலட் குடுத்துருவாங்க அதனால பிரச் சன இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் எத்தன மணிக்கு ஆஃபிஸ் முடிஞ்சு டென் டு செவனா
ஆ இல்ல எட்ர ஒம்போது மணிக்கு வருவாங்க கரெக்டா நைட் டின்னர் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு அவுங்குளுக்கு பாஸ்தா கிச்சடி அது தோச சப்பாத்தி அவங்கள்ட்ட கேட்ருவ அந்த மாரி ரெடி பண்ணி வச்சிருவ கேட்டுட்டு
வேல முன்னாடியே சாப்டுவிங்ளா
நா பசிச்சா இருந்தாலே சாப்பிடுவே பசு இல்லல்ல அவுங்க வந்ததுக்கப்பறந்தா நா சாப்டுவ எங்க வீட்ட லேட்டாதா சாப்டுவாங்க இவுங்க சீக்கிரமா சாப்ட்ருவாங்க வந்தோனயே எங் வீட்லல்லா பத்து மணி ஆகு லேட்டா தா சாப்
ஆ
எப்போது அவங்க சாப்ட்டதுக்கு அப்பறந்தா நா சாப்டுவே அந்த மாரி அண்ணா என்ன வேலை பாக்குறாங்க
அவங்க நான் ஐ டி சிஸ்டம் ஒர்க் தான்டா ஐ டி லயே நான் ஐ டி னு சொல்வாங்கல்ல
தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு ச இது மாரி என்ட்ட தெரியாது
இப்ப அவங்க வெப் டெவலெப்பரா அவுங்க வந்து அவுங்க கூட அவங்க இப்ப இவுங்க பண்ணத அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்து